ஹலோ
நல்லாருக்கீங்ளா
அ நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நீங்க எப்டி இருக்கீங்க அப்புற தோழி எனக்கு சில சந்தேக இருக்கு இந்த வெயில் காலத்துல எப்படி இந்த வெயில் காலத்துல நீங்க எப்டி குழந்தைங்கள வச்சு தாக்கு புடிக்கிறீங்க ஏன்னா வந்துட்டு வீட்லயு அவுங்கள வந்து வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியல அது மட்டு இல்லாம ரொம்ப எப்டி சாப்பட மாட்டேங்கிறாங்க வெயில்னால அது நீங்க எப்படி எந்த மாதிரி உணவுகள் வந்து அவங்களுக்கு அளிக் கிறீங்க குடும்பத்தில் இருக்கவங்களா எந்த உணவு விரும்பி சாப்பறாங்க
ஆ ஆமாம்மா நீங்க சொல்றது உண்மைதா பாருங்க வெயில் ஓ ரொம்ப அதிகமாயிருச்சு இயா வெயிலு அதனால பிள்ளைங்க என்ன பண்றாங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதுவு ரொம்ப வேர்க்குது ம்அரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவ குளிக்கிற மாரிருக்கு காலையிலயும் சாய்ந்தர ரெண்டு தடவை குளிக் கிர மாதிரி இருக்கு பிள்ளைங்க சாப்பாடு அப்டின்னாக்க மேக்சிமம் எந்த சாப்பாடுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க காலைலயு சாப்ட மாட்டேங்கிறாங்க மதியான டைத்லயு சாப்பட மாட்டங்க நைட்டுக்கு சாப்பட மாட்டங்கக ரொம்ப செரமமா தா இருக்கு அதிகமா மோர் சாத கொடுக்கறே மோர் சாதம்னாக்கா கொஞ்ச விரும்பி சாப்புடுறாங்க அவுங்க வேண்டா அப்டின்னு சொல்லாம கொஞ்ச விரும்பி சாப்பறாங்க நீங்க அந்த அதே மாரி ப பாலோ பண்ணிக்கோங்களே
ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க என்னோட வீட்லயு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்க யாருக்குமே வந்துட்டு சரியா சாப்பாடு உணவு வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க மிச்சமாயிருது அதுவே அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த தண்ணி உணவு வகைகள் இருக்கு பாத்தீங்கன்னா இப்போ கம்பம் கூலு இல்ல மோரு இல்ல ஜூஸ்சு இல்லன்னா- இந்த கோசாப்பழ அந்த மாரிதா வந்து விரும்பி சாப்பிட்றாங்கஸோ இதுக்காகவே டெய்லி டெய்லி நம்ம வந்து ஃப்ரட்ஸ் வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டியதா இருக்குது அப்டி பழமாக சாபட முடியிலனாலு அவங்க அத ஜூஸ் அடிச்சு குடுத்துருங்க நா குடிச்சுக்கிறே போற வழியில குடிச்சிறே ஏன்னா இப்போ வந்து வேலை நிமித்தமாகவு டக்கு டக்குன்னு எங்க வீட்டில எல்லோரு போறதாச்சா கெளம்பி அதனால ஜூஸ் அடிச்சு குடுத்துருங்க போற வழியில இது பண்ணிக்கிறே அப்டிங்கிற மாரிதா கேட்டு விரும்பி சாப்புறாங்க
ஆ ஆமா கரெக்ட் தா அப்படிங்க அது சரி நா அது செய்யலா ஜூஸாவே இங்க தண்ணி ஐட்டம் அதாவது தண்ணி ஐட்டமாவே நீங்க கொஞ்சம் அதிகமாவே குடுக்கலா வெயிலுக்கு கண்டிப்பணு நார்மலாவே நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணு அப்டின்னு சொல்றாங்க சோ இப்ப நம்ம வெயில் டய்த்துல அப்படிங்கு பொழுது நம்ம இன்னு கொஞ்ச தண்ணி எடுத்துக்கணு தண்ணி தாகமா அடிக்கவு மாட்டேங்கதுதா சொல்லப்போனா இருந்தாலு நம்மதா கொஞ்ச மெனக்கட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாரி ஜூஷு லிக்விட் ஐட்டம்மாவே குடுத்தோம்னாக்க கொஞ்சம் அவங்களுக்கு இந்த வெயில கொஞ்ச ஓகேவா இருக்கு அப்டின்னு நினைக்கிறே இப்ப ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா க்கா அ இப் இப்போ இது வெயில் காலத்தை வெயில் கால வெயில் காலங்கிறொ ஒவ்வொரு ஒவ்வொரு கிளைமேட் அதது ஒவ்வொரு சீசனுக்கு என்ன எப்படின்னாக்கா கண்டிப்பா அததுக்கு கிளியர் பண்றதுக்கு கடவுள் இயற்கையாவே ஏதாச்சு ஒண்ணு குடுத்துருக்காங்க அப்படி பாத்தீங்க அப்டின்னா இப்ப தர்பூசணி இது இப்ப சீசனா தா இருக்கு தர்பூசணி இளநீர் அந்த மாதிரி நொங்கு வகைகள் அந்த சொல்லுவாங்களே அந்த பனநொங்கு கேள்விப்பட்டிருக்கப்பீங்க கண்டிப்பா பனநொங்கு அப்புறோ வெள்ளரி பழம் சோ இது மாதிரி எல்லாமே இப்ப இந்த வெயில் காலத்துல ரொம்ப அதிகமா இப்ப நல்லா வெளச் ச்செல்லா நல்லாவே கெடைக்கிது சொல்ல போனா இதெல்லா சாப்ட்டாவே கொஞ்ச குளிர்ச்சியா இருக்குமே
ஆமாங்க தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க ஆனா நமக்கு அது சாப்பறதுக்கு கூட ஒரு மூடு வரமாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே எப்டி சொல்றது வயிறு ஒரு உப்புசமாவே இருக்கு ஃபுல்லா இருக்கிற மாரியே இருக்கு மெயினா பசிக்க மாட்டேங்குது ஒரு தண்ணி ஐட்டொ சாப்லனா கூட பசிக்க மாட்டேங்குது கொழந்தைங்களுக்கு எப்டின்னு தெரியல ஆனா எனக்கு வந்து அப்படிதான் இருக்கு என்னாக்கும் நம்மள மாதிரி வளர்ந்த ஏஜல இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த தண்ணிஐட்டோ சாப்பிறதுக்கே ஒரு சழிப்பு தட்டுற மாதிரி இருக்கு ஒரு உணவு சாப்பிடற கூட ஏன் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாமா தோழி
ஆ ஆமா இப்ப பாத்தீங்கன்னாக்கப்ப வெயிலுன்றதுனாலவே நமக்கு வந்து அந்தஆ மந்த மந்த நெலைமை எல்லாருக்குமே நார்மலா இருக்கு ஒரு மாரி மந்தமா இருக்கிறது சோம்பேறியா இருக்கிறது உடம்பு அசதியா இருக்கிறது சோ இந்த மாரி இருக்கு இதுல வந்து நம்ம எப்ன்ன பண்ணுவோ அப்டின்னாக்கா வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நம்ம கீரை வகைகளை சேத்துக்கணு நிச்சயமா நம்ம வந்து கீரை களை சாப்பட பிடிக்காதுதா பட் நம்ம கீரைக்கள சூப்பு மாரிய வச்சு கூட சாப்பிடலா ஆஹ் ரெண்டாவது நம்ம இளநீர் அதிகமாக எடுத்துக்கணு இளநீர் எடுத்துக்கணு தர்பூசணி ஜூஸ் அடிச்சு சாப்புலா நொங்கே ஜூஸ் அடிச்சு சாப்பலா நுங்கு வந்து அடிச்சு ஜூஸ் போட்டு சாப்பணு இந்த எலுமிச்சம்பழம் அ அப்புறம் நார்த்தம்பழம் இதெல்லா ஜூஸ் அடுச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க கொஞ்ச நமக்கு பரவாயில்ல சாப்பாடுறதுக்கு இல்லட்னாலு நம்ம இந்த மாரி லிக்கு தண்ணிய ஐட்- இதமா ஜுஸா சாப்ட்டோ அப்டின்னாவே நமக்கு உடம்பு கொஞ்ச ஓகே ஒடம்பு கொஞ்ச பரவால்ல அப்டின்ற மாதிரி இருக்கும் சோ அதனால குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குடுங்க நெறைய மோர் மோர்ரு குடுங்க மோர் வந்து கண்டிப்பா நம்ம நெறைய எடுத்துக்கலா தண்ணியா சாப்ட்டா யாருக்குமே சாப்பிட பிடிக்காது கண்டிப் ப்ப சோ அதனால இந்த மாரி நீங்க ஐட்டமா எடுத்துக்கறது நல்லாருக்கு அப்டின்னு நெனைக்கிறே
ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தோழி உணவுல வந்து இப்போ நம்மல்லா சிலவங்கள வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜே வந்து நல்லா சாப்ட்டு வந்து இதாயிருப்போ அப்டினு இருக்கும் போது இந்த சிக்கன் மட்டன் வந்து வாரத்துல எப்டியோ ஒரு நாலு நாள் எங்க வீட்டுல இருக்கும்பா அப்டின்னு சொல்றவங்களுக்கு இந்த சிக்கன் எல்லா எடுத்தம்னா இந்த வெயில் காலத்துக்கு பற்றாக்குறைக்கு நமக்கு கொப்பள அது இதுன்டு நெறைய வரு சூடு புடிச்சக்கும் பித்த ஏரிக்கு இந்த மாரி நெறையா இருக்கு அந்த மாரி இருக்கு போது எப்டி அந்த நான்வெஜ் சாப்பற அந்த கிரேவிங்ஸ வந்து நம்ம தடுக்கறது நீங்க எப்டி அத மேனேஜ் பண்றீங்க
ஆமா இப்ப நீங்க கரெக்டா தான் கேட்ருக்கீங்க சரியா சொல்லியிருக்கீங்க இப்ப பாத்தோ அப்டின்னாக்கா ஆ நெஜமா எல்லாரு எல்லார் வீட்லயுமே பாருங் வாரத்துக்கு ஒரு நாலு நாள் மூணு நாளுங்கிறது நான்வெஜ் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறோ அந்த மாதிரிதா சாப்பிடு சாப்பிட்டு பழக்கிய பழக்கத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது நம்ம அதையே நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம அதை சாப்படுறோ ம் சொ சொல்ற மாரி பாத்தா ஏ எங்க ஃபேமிலயுமே நாங்க அதிகமா அந்த மாரி எடுத்துக்கிட்டதுனால ரொ இப்போ வெயில் கால அப்டிங்கறதுனால சாப்படவே பிடிக்க மாட்டேங்து நார்மலா ஒரு தயிர் சாத சாப்படணு அப்பின்னு நெறைய வேணா சாப்பாடு இப்ப வேணா அப்படின்ற மாரி இருக்கு அதனால எங்களுக்கு வந்து அசைவ உணவுகள் அப்டின் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச தள்ளியதா நாங்க வக்கிறோ வெயிலுக்கு வேண்டா அசைவ உணவுகள் இப்ப அதிக எடுத்துக்க வேண்டா அப்டின்ற மாரி கொஞ்ச தள்ளியதா வைக்கிறோ பிள்ளைங்களா விரும்பி சாப்ட மாட்டேங்கிறாங்க இந்த வெயில் காலத்துக்கு ரெண்டாவது பாத்தீங்க அப்டின்னா வெயில்ல வந்து இப்போ நெறைய வேர்க்குதுல்லையா சோ நமக்கு வந்து என்ன வரு இந்த அம்மை வகைகள் எல்லா வருமில்லையா இந்த மேல கொப்பளம் வரது இந்த வேர்கூறு அந்த மாரி இது இதெல்லா வருதுல்லைங்களா சோ அதுக்கு பாத்தீங்க அப்டின்னா இந்த பச்ச பயிறு வேப்ப எல இதெல்லா அந்த அந்த குப்பமனி அப்டில்லா சொல்லுவாங்க சோ அதெல்லா நம்ம குளிக்க வைக்கும்பொழுது வாரத்துக்கு அ ஒரு நாள் அந்த பச்ச பயிறு அரச்சி வச்சுக்கிட்டோனா அத தேச்சு பிள்ளைங்களுக்கு குளிக்க வைக்கலா ரெண்டாவது வாரத்துக்கு ரெண்டு தடவ எண்ண தேச்சு குளிக்க வைக்கலா எண்ண தேச்சு குளிக்க வைக்கிறதுங்கிறது இப்பல்லா இப்பல்லா அதிகமா யாரு பண்ண மாட்டேங்கிறாங்க அதனாலயே நமக்கு வந்து வெயில் தாக்கோ அதிகமா இருக்கு அங்க ஒடம்புல வந்து பாடியோட உஷ்ணோ அதிகமா ஏற்படுத்துது சோ நீங்க அந்த மாரி கொழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை என்ன தேச்சு குளிக்க வைக்கிறீங்களா எப்டி
ஆமாங்க நா ஏனா வந்துட்டு அங்களுக்கு ஹீட் ஆய்ருது தி திடீனு நைட்டெல்லா சூடு புடிச்சிட்டு அழுக ஆரம்பிச் சர்றாங்க என்ன பண்றதுன் எனக்கு தெரிய மாட்டிங்குது அதனால தா வந்துட்டு வீட்ல இரு பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா சூடு புடிச்சிருக்கு எண்ண தேய்யச்சு இது பண்ண சொன்னாங்க அப்புறோ இந்த தொப்புள்ள வந்து வெளக்கென்ன வெக்கிறது அந்த மாரி எல்லா இருக்கு பாத்தீங்களா அதெல்லா வெக்க சொல்றாங்க அது கொழந்தைங்களுக்கு மட்டு இல்லாம வெளில போய்ட்டு வர யாரா இருந்தாலுமே வந்து நைட்டு வந்து தொப்புல எண்ணய் வச்சு படுத்தா சூடு எல்லாமே வந்து இழுத்துரு அப்ப வந்து உங் கொஞ்சோ நல்லா இருக்கு எல்லாமே டக்குன்னு நம்ம இந்த யூரியன் வழில வெளிய வந்துருங்களா அந்தஹீட் எல்லாமே அதெல்லா ஒரு நல்ல விஷ் நானுங்க அப்றோ இந்த அரப்பு போட்டு குளிக்கிறது அதெல்லாமே வந்து சூட்ட தணிக்குங்ளா
அ கண்டிப்பா கண்டிப்பா அ அதத்தா நா சொன்ன இந்த அரப்புங்கிறது வந்து நம்ம வந்து அந்த பச்சப்பயிரு இதெல்லா அரச்சு வச்சு தேச்சு குளி க வைக்கிறது இப்போ நம்ம எப்போதுமே வந்து நல்லெண்ணய வந்து அதி அது என்ன விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து நம்ம அதிகமாவு எடுத்து முடியாது இப்ப நைட்ல வந்து எல்லா ஒடம்பு ரொம்ப சூடா உள்ளவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த தொப்புல்ல வைக்கிறது அ அந்த மாரி வச்சோம்னாக்க ஒடம்பு ரொம்ப சூடா இருக்கு ஒவர் சூடா இருக்குன்னா அவங்களுக்கு ஓகேவா இருக்கு இப்ப ஒடம்பு ரொம்ப சட்டக்கு நமக்கு செல பேருக்கு ஒடம்பு ஜில்லூ ஆயிடும் சோ அந்த மாரி உள்ளவங்கலா நைட்ல வந்து அந்த மாரி எடுத்துக்க கூடாது ஆ ஒரு ஒன் னார் ரெண்டு மணி நேரம் அந்த மணி ஒரு மணி நேரம் அல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாரி வச்சிருந்து குளிச்சிறணு இல்லன்னா அது வந்து நமக்கு ஒடம்புக்கு வேற தேவையில்லாத பிரச்சனைகள கண்டிப்பா இத கலப்பிவுடு அதாவது ஒடம்பு என்ன சொல்லு இந்த ஜில்லுன் ஆய்டுது நைட் டைத்துல இரவு நேரங்கள்ல குழுருது ரொம்ப குழுருது அப்டின்ற மாதிரி வரு இல்லையா அந்த மாதிரி ஒரு விளக்கென்னைக்கு அவ்ளோ பவர் இருக்கு அவ்ளோ ஒரு எபெக்ட்
ஓ சேரி சேரிங்க தோழி இல்ல தோழி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுவு என்னோடது ஒடம்பு வந்து பாத்தீங்கனா சூடு ஒடம்பு தா அப்போ நைட்டு நேரோங்கறது விட மத்தியான நேரத்துலய எனக்கு திடீர் திடீர்ன் எப்டினா இந்த மல பெஞ்சு ஓஞ்சா நமக்கு வந்து டக் குனு வேர்க்குறது அந்த மாரி எல்லாமே வருது அது மட்டு இல்லாம எ ஓடம்பு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எல்லாம் பித்தையாயிருக்கும் அந்த மாரி இருக்கம்‌ போது ஏதாவது ஒரு ஒரு கொள்ளு பருப்பு நமக்கு வந்து உட்கொண்டாலே வந்துட்டு ரொம்ப உஷ்ணமா இருக்கு அந்த மாரி சமயத்துல எனக்கு வயிறு வலி பயங்கரமா வரும் பித்தோங்கறனால வயிறு வலி அதுக்கப்புறோ வந்ததும் லூஸ் மோசன் ன் அந்த மாரி இதா இருக்கறனால டக்குனு ஒரு ரெமடி வேணு அப்டினா எங்க அம்மா ஒன்னு உளுந்து வந்து சாப் இது சாப்ட சொல்லுவாங்க அ அந்த வெந்தயோ சாரி வெந்தயோ சாப்புட்டு அது மாரி நம்ம வந்து தொப்புள்ள எண்ண வெக்கிறது வந்துட்டு கொஞ்சோ சீக்கிரோ வந்து நமக்கு ஒரு தீர்வ கடைக்கு இல்லைங்களா சோ அதனால நா அது வந்து ஃபாலோ பண்ணுவ எங்க குடும்பத்தினர்களுக்கு யாராவது கொஞ்சோ சூடா இருக்கற மாரி ஃபீல் ஆச்சு அப்டின்னா டக்குனு நா அதே ரெமிடி தா யூஸ் பண்ணுவங்க தோழி
இப்போ பாத்தீங்கனா நமக்கு சிறந்த உணவு அப்டினாவே பழைய சாதம் வச்சு சாப்டணு அப்டின் சொல்றாங்க நம்ம வீட்லயே நம்ம வச்சுக்கிட்டு மத்த வைத்தியத்த நம்ம தேடிக்கிட்டு போறோ இப்ப பாத்தீங்க நைட்டு சாதம் வச்சி தண்ணி நைட்டு தண்ணி வுட்டு சாதம் வச்சு வச்சுட்டம்னா காலைல எழுந்திரிச்சு அதுல கொஞ்சோ தயிர் போட்டோ இல்ல சின்ன வெங்காயம் வச்சோ சாப்புடணு அப்டின் சொல்றாங்க ஆனா இப்ப உள்ள காலக்கட்டத்துக்கு பாத்தா நம்மதா எடுத்துக்க மாட்டேங்கிறோ சோ அதுவே நம்ம உடம்புக்கு நெறைய பிரச்சனைகள கொண்டு வருது அதுதா உண்மையான விஷயோ நம்ம வந்து கா நைட்டுக்கு சாதோ வடிச்சு நம் நமக்கு அத வந்து எப்டி அது அந்த சாப்பாடு வேண்டா‌ நம்ம தெனமு காலைல தோச இட்லி இந்த மாரியே சாப்ட்டு பழகுனதுனால நம்ம அது வேண்டா அப்டின் நம்ம வந்து அத வந்து ஒதுக்கி வெக்கிறோ அத செய்யாம இப்ப ஏ கொழந்தைங்களுக்கெல்லா இப்ப இந்த வெயில் காலோ கல வந்த ஒடனே நா அதுதா பண்ணுவ வாரத்துக்கு ஒரு முறை சாதோ வடிச்சு நைட்டுக்கு தண்ணி வச்சு காலைல எழுந்து பிள்ளைங்களுக்கு அத கொ தயிர் போட்டு குடுக்கறது பிள்ளைக சாப்ட மாட்டேங்கிறாங்க தா பட் ஆனா அது ஒடம்பு ரொம்போ எங்களுக்கு இப்போ ஹீட் அதாவது சூடுங்குறதும் அதிகமா இல்ல நாங்க வர ரெண்டு முறை எண்ணெய் தேச்சு குளிக்க வைக்கிறது இந்த மாரி வாரத்துக்கு ஒரு முறை பழைய சாதோ எடுத்துக்கிறது சோ அந்த மாதி நாங்க சாப்பிடுறதுனால ரொம்போ சூடு இல்லாம நல்லா இருக்குதுங்க பிள்ளைங்க
பரவால்லைங்க தோழி நீங்க சொன்னது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஆ கண்டிப்பா நீங்க சொன்ன இந்த பழய சாதோ இத வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறங்க தோழி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கடைச்சா கண்டிப்பா பேசலாம் சேரிங்களா நன்றிங்க நன்றிங்க ம்